வணக்கம்
ஹலோ ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆஹ் நல்லாருக்கேம்மா நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்குறாங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்குறாங்க
நல்லா இருக்குறாங்கப்பா அப்றம் என்ன இன்னிக்கு பிஸியா கால் பண்ணா எடுக்கவே எடுக்கவே இல்ல
ஆம்மா கொஞ்சோ வோர்க்கெல இருந்தே கொஞ்சோ வார்க்குல இருந் தேன் அதனாலதான் ஃபோ இது எடுக்க முடியில எஸ் ஆமா மா மா
என்னா அப்பிடியென்ன பிஸி இன்னிக்கி திடீர்னு
இல்ல இது இன்னிக்கி இன்னையோட நா வந்து என்னுடைய வேலை வந்து ஆஹ் கல்லூரியில முடியுது
ஓகே ஓகே
அதனால நா வேற ஒரு எ எடத்துலயேன் நாளேலிருந்து சேரப் போறேன் அதனால இன்னிக்கி நா வந்து என்னுடைய பொறுப்புகளெல்லாம் வேற ஒரு அலுவலர்கே கிட்ட குடுக்கணு இல்லியா அதுனால நா வந்து எல்லாத்தியு குடுத்துட்ருந்தே இன்னிக்கி நா வந் தே என்னோடைய பொறுப்புகள் எல்லாத்தியு அவ்ங்ககிட்ட குடுத்துட்ருந்தே
சோ அவ்ங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லி குடுக்குற மாரி இருக் ம் கரெக்ட்டுங்ளா
ஆமா நா வந்து ஆ ஆசிரியரா ஒர்க் பண் ஆ ஆசிரியரா வேல பாக்கற ஆ கல்லூரில வந் து ஆசிரியரா வேல பாக் கற அதுனால இன்னைக் ஆ ஆமா அதுனால நா வந்து ஆ வேற ஒரு எ எடத்துல எனக் கு வேல கெட வேல கெடச்சிடிச்சு அதாவுது தேங்க்யூ நன்றி எனக்கு வந்து அதா ஆசிரியர் பணி கெடச்சி ருச்சு வேற வேற ஒரு எடத்துல
வேற காலேஜ்ல கெடச்சிருக்கா ஓகே ஓகே
அதனால நா வந்து இன்னையோட என்னுடைய பொறுப்புகள் எல்லா தை ஆமா போற
ஓகே ஓகே
க போற
உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குதும்மா
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கிளியரா இருக்கு எப்பத்துலருந்து அங்க ஜாயின் பண்ண சொல்லிரு க்காங்க
அதனால இப்ப கேக்குதுங்ளா
கேக்குது எப்பத்தலுருந்து அங்க ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்கன் கேட்ட
வர்ற வர்ற திங்ககெழமைல இருந்து ஜாயின் பண்ண சொல்லிரு
ஓகே ஓகே காலேஜஸ்லா இப்ப ஓப்பன்லதா இருக்கா
ஆமா இது கால அதாது ஸ்கூல்ஸ்க்குதா விடுமுறை காலேஜஸ்கு இல்ல
தெரில
ம் இருக் அதாவது நா என்ன இதுக்கு எடுக்கறே அப்டினா வந்து ஆ நீங்க கேள்விப்பட்ட எந்த ஆசிரியர் பயிற்சி
ஆமா
ஆ அதுக்கு நா வந்து ஆ இருக்குறே வேல இது
ஓகே ஓகே ஃபுல்டே அதுலே கரெக்டா போயிரு
ஆமா அதனாலதா
ஓகே ஓகே
பட்ருக்கிறீங்களா
ஆமா
அ டீச்சர் ட்ரைனிங் மாண்ட்டசரில
ஆ ஆ ஓகே ஓகே
ருக்கறே நா வந்து லெக்சுரராருக்கிறே
ஓ ஓகே ஓகே
ம் அதனாலதா இன்னைக்கு நா வந்து என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையு குடுத்துட்டு வெளில வர்றதுனால நா வந்து இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சோ ரொம்பவே பிஸியா இருந்தே
ஓகே ஓகே ஓகே ஓகே நா கூப்பட்டன ச்செரி நீங்க எப்பியுமே எடுக்காம இருக்க மாட்டீங்க ச்செரி திடீர்னு எடு காம இருக்கீங்க என்னாச்சுனு தெரிலியே அப்டின் யோசிச்சுட்டேருந்தே
ஓகே ஓகே ஓகே அதா உங்க மெசேஜஸமே பாத்தே பட் ஆ ரிப்லே பண்ண போற நேரத்துல பிரின்ஸபல் மேம் கூப்ட்டாங்க என்ன
ஓ அப்போ எது எக்ஸ்கயூஸு நம்ம சொல்லவு மு முடியாது
அதனால தா
அவங்ககிட்ட நம்ம அந்த பதிலு சொல்ல முடியாது இல்ல ஃபோன் பேசணு எதுமே சொல்லவே முடியாது நம்ம நம்ம ஒரு பக்கம் ஓர்க் போறோன்றப்போ அப்டிதான ன
ஆமா அதுதா
டின்னரெல்லா சமைச்சாச்சா
கப்ற தா
உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது எனக்கு உ வாய்ஸ் எனக்கு விட்டு விட்டு கேக்குது ஆ எடைல எடைல ஸ்டக்காயிருது போல கேக்குது கேக்குது குக் பண்ணிருவாங்களா
அத்த குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது நான்வெ ஆஹ் அசைவ சாப்பாடுன்றதுனால அத்த குக் பண்ணிட்டு இருக்குறாங்க
ஓ
உம்
நான் வெஜிடேரியனா அதனால எங்க எங்க வீட்டுல நான்வெஜ் எல்லா குக் பண்ண மாட்டோம் அவரும் நான்வெஜ் சாப்புடுவாரு நான் வெஜிடேரியனா அதனால குக் பண்ண மாட்டோ
சேரி சேரி
உங்க அம்மா வீட்டுல குக் பண்ணுவாங்க அப்போ மட்டும் அவர் சாப்ட்டு பாரு மத்தப்படி வெளியே வாங்கி சாப்புட்றது புடிக்கறது அப்ப சாப்ட்டு பாரு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் ஆகாது அதனால நா வந்துட்டு குக் பண்ண மாட்டே ஆ ஹா வீட்டுல எக் மட் மட்டும் தா விடுவே எக் மட்டும் குக் பண்ணி தருவே
ஓ செரி சேரி நீங்க எக் சாப்புடுவீங்களா
ஆஹ் எக்கு மட்டு நா சாப்புடுவே எங்க வீட்டுல வந்துட்டு எக்கு சாப் சாப்புடுவே நானு ஆக்சுவலி எனக்கு லவ் மேரஜ் சோ எங்க வீட்டுல இருக்கும் போது எனக்கு சாப்ப ப்படுவோ பட் வீட்டுக்குள்ள வந்துட்டு விட மாட்டாங்க எக்கு சாப்டா தலைல தண்ணி குளிச்சிட்தா வீட்டுக்குள்ள போணு அம்மாலா எக்கு சாப்பிட மாட்டாங்க என்னய மட்டு அலோ பண்ணுவாங்க எக்கு சாப் எடையில டாக்ட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சோ ப்ரோட்டீன் பத் த்தல சாப்புட்ணு அப்டின்ற மாரி சொல்டாங்க அதனால வந்துட்டு விட்டாங்க இல்லன்னா அதுவு விட்டிருக்க மாட் டாங்க
அதுதா எக்கு கூட இப்போ என்ன சொல்றாங்க
அதல
ஆமா உம் அதுதா இப்ப எக்கு கூட நான்வெஜ் இல்ல அப்டின்ற மாரி தானே சொல்றாங்க
அதா எகிட்டேரியனுன் ஆய்ட்டோ நாங்கல்லா
அதுதா அப்டின் சொல்லிக்க வேண்டிதா
ஆஹ் இப்ப நமக்கு என்ன புடிக்குமோ அ துதான சாப்பட முடியு இருக்கறது ஒரு லைஃபு அப்ப என்ன பண்ண முடியு நம்ம நம புடிச்சத நம்ம சாப்ட்டுட் நம்ம அப்டே இருக்க வேண்டியத்தா
அவ்ள தா
நம்முளுக் புடிச்ச மாரி சாப்ட்டா தான நம்முளுக்கு அந்த டே நல்லாருக்கூ புரியல
இல்ல உங்குளுக்கு ஏச்சுவலி டவர் இல்லன் நெனைக்கிறே உங்க வாய்ஸ் எனக் விட்டு விட்டு கேக்குது
அப்டிங்ளா இருங்க நா வேற எட
ஆஹ் இப்ப க்ளியரா இருக்கு ஆஹ் நீங்க எதா சோ வாக் பண்ணிட்டே பேசுறீங்கன் நெனைக்கிறே
இல்ல நா வேற ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வந்துட்டே இப்போ அங்க கொஞ்சோ இதுவா இருந்தது போல
ஓ டவர் இஸ்யூ வா இருந் அ நா ஒரே எடத்துலயேதா இரு க்றே ப்ச் அது இல்லாம இங்க வைய்ஃபைருக்கு அ துனால அந்தட் டவர் இஸ்யு இருக்காது இல்லன்னா எனக்கு இங்க போனே எடுக்கவே எடுக்காது வைஃப் ஃபை இருக்கனால்தா ஃபோன் எடுக்குது
அப்டிங்ளா செரி செரிங்
ஏனா இங்க அப்பாட்மெண்ட்ல வந்ட்டு சுத்தமா உள்ள டவரே இல்ல ஏச்சுலி எங்க வீடு இந்த ஸ் டேக் லாஸ்ட்ல இருக்கு சிக்ஸ்த் பிளாக் எங்கள்து எங்கள்தா கடசி பிளாக்கு அதனால சுத்தமா டவர் எடு கமாட் இங்கிந்து நானு எல்லா நெட் உ மாத்தி மாத்தி‌ ட்ரை பண்ட்டே
அப்டிங்ளா அதனாலதா ஒய்ஃபை கனெக்கு கனெக்கு கனெட்கு
ஆமா அத் ஆ அத் துலாம் வொக் பப்பஸ்கு நெட்டு தேவப்படுது சோ வைஃபை இந்துச்சுனா நம்ளுக்கு அது கொஞ்சோ பெட்ராருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
என்னதா இருந்தாலு நெட்டு தா இருந்தாலுமே நம்மளுக் பத்தாது வொக் பண்றக்கெல்லா சோ அவரு முக்கவாசி கிளவுட் வொக்லதா பண்ணுவாரு சோ கிளவுடுக்கு எல்லா வந்துட்டு எம் பி பி எஸ் பீ எ ஸ்பீடா இர்க்கணு அப்பதா வந்துட்டு வொக் ஈஸியா பண்ண முடியு இல்லேன்னா அது லோடாயிடே இரு ஒவோக் ப்ராசஸ்ல நம்ம அப்டி லோட்பண்ணிட்டே இரு க்க முடியாதுல வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல வோக்குனு எடுத்துறப்போ அந்த ஸ்பீட்ல செஞ்சாதானே செய்ய முடியு
கண்டிப்பா அதனால உம்
இப்ப புதுசா சேர்ந்துருக்குறது என்ன வர்க்குக் சேர்ந்திருக்கீங்க
இப்போ வந்து அதுவுமே டீச்சர் தா
ஓகே
அதனால வேற ஒரு வேற ஒரு பிளேஸ்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டே காலேஜ்ல இருந்து ஆக்சுலா ஃபஸ்ட்டு ஷ்கூல்லதா இருந்தே அதுக்கப்புறமா அங்க இருந்து காலேஜுக்கு ப்ரமோட் பண்ணி இப்ப சேம் பிரான்ச் தா காலேஜுச் ஸ்கூல் எல்லாம் மே காலேஜ்ல வந்தே இப்போ அகைன் ஸ்கூல்கு வந்து அ டீச்சர்ஸ் தேவைப்படுறதுனால காலேஜ்ல இருந்து மறுபடியுமே ஸ்கூலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க
ஓகே ஓகே இப்ப ஸ்கூல் ரீஓபன் டைம் வேற ஆயிடுச்
அதனால அதனால அர்ஜென்டா அங்க டீச்சர்ஸ் தேவப்படுது இங்கே கரெக்டா இருக்குறாங்க காலேஜ்ல கரெக்டா இருக்குறாங்க பட் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் தேவேப்படுது அதனால நீங்க ஸ்கூலுக்கே போங்க அப்டின்ச் சொல்லிட்டாங்க எனக்குமே அவங்க சோ பிரின்சிபல் மேம்ச் சொல்லும்போது என்னாலயு எதுவு பண்ண முடியில சரி ஓகே அப்டி சொல்ட்டு அதுனாலதா அதுனாலதா இந்த ஒரு வருஷமா காலேஜ்ல தா லெக்சரரா இருந்தே ஆக்சுவலா அவங்கதாச் என்ன கூட்டிட்டு வந்தாங்க ஸ்கூ ல்ல இருந்து
ஓகே ஓ கே சோ திருப்பி அங்க போறக்கு நம்ம கொஞ்சொ ஒரு மாரிதா இருக் கோ இப்போ இத்தன டைம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு
நா அங்கேவாது நா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பே கூடிட்டு வந்தாங்க
ஓகே ஓகே
அ சரி அ மரு இருக்கு மேம் சொல்லும் போது எதுவுச்
ஆமா எதுவு போசு பண்ண முடியாது நம்மனால
அதுனாலதா அதுனால இப்போ திங்க கெழமையில இருந்துச் ஸ்கூலுக்கு மத்தியோ போறே
ஓஹ் ஓகே ஓகே சேரி பட் ஏதோ ஒன்னு நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சுனா நம்மளுக்கு தெரியாது அதுல ஃபோக்கஸ்டா ஆயிருவோ ஓகே ஓ ஓ செரி ஓகே அப்ப நீங்களூ பாருங்க ஒர்க்குக்கு கன்டினீவ் பண்ணுங்க எனக்கூ டின்னர் சாப்பிட்ற டைம் ஆயிரு செ நம்ம திரு
செரி செரி செரி கண்டிப்பா கண்டிப்பா வச்சு டுங்ளா
ஓகே